வ
வணக்கம் சகோதரி
வணக்கம்
சகோதரி ஆ கேக்குதுங்களா சகோதரி நா பேசுறது உங்ளுக்கு
ஆ கேக்குதுங் சகோதரி சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்கே சகோதரி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க சகோதரி
ஆ என்ன பண்றீங்க சகோதரி
இப்பதா துணி தொவைக்கிறதுக்கு மிஷின்ல போட்டுட்டு வந்து உக்காந்துருக் என்னங் தோழி
ஆ சேரிங்க இல்ல சகோதரி நீங்க பேசுறது எனக் ஆ கேக்குது சொல்லுங்கன் சொன்னே
ஆ ஆ துணி தொவைக்க போட்டுருக்கேங் தோழி இப்பதா
சேரிங்க சகோதரி
ம் நீங்க வ வீட்டு வேலையெல்லா முடிச்சுட்டீங்ளா நாமை வினிந்து இப்பதா கொஞ்ச கொஞ்சமா முடிச்சிட்ருக்கேங்
ஆ நானு சகோதரி தம்பிக்கு சாப்பாடு குடுத்துட்டு சகோதரி நாங்க நானு சாப்ட்டு கணவருக்கு சாப்பாடு போட்டுட்டு வீடெல்லாங் க்ளீன் பண்ணி கூட்டி வுட்டுட்ட சகோதரி கிச்சன்லாங் க்ளீன் பண்ணி கூட்டி விட்டுட்டே என்ன கொஞ்சோ பாத்ர மட்டு கொஞ்சந் தா சகோதிரி ங்களா செரி மதியோ சாப்ட்டுட்டு ஒட்டுக்கா வெளக்கிக்லான்ட்டு விட்டுட்ட சகோதரி நானு
ஆ சேரி சேரிங்க சகோதரி நா இன்னு வந்து வீடெல்லா ஏப் பெருக்கணு ம்
ஆ காலைல நேரம எழுந்தனால சகோரி நமக்கு படுக்கவே டைமில்ல ந க்லா பாத்த அதுங்களா தம்பி வன் தம்பி முளுஷ் சகோதிரி அதனால சி நமக்கு ஓய்வெடுக்கே நமக்கு நே மில்ல
கண்டிப்பா கண்டிப்பா
சேரி இப்ப கொஞ்ச நேர பாதா சேரி சகோதரி அத்த இருக்காங்ள செரி அத்தகிட்ட அத்த வந்து வர சொன்னாங்களாட்டுக்கு தம்பிய தூக்கிட் வர சொன்னாங் அ சேரி என்கிட்ட கொஞ்ச நேரோ கொண்டு வந்து விட் சும்மா வெயிலா இருக்கென்னால நடந்து வர முட்ல கொண்டொந்து கொடுன்னாங்கலா அனால அவரு போய் குடுக்க போயிட்டாரு சகோதரி அங்க கொன் நேரோ விளாண்ட்டானா அங்கே தூங்கிருவா சில சமயோ இல்லட்னா ரொம்ப அழுதானா மட் ட்டு கொஞ்சொ தூக்கிட் வர சொல்லீருகே சகோதரி அது வரைக்கு நம்ப கொஞ்ச நேரோ படுத்து ஓய்வெடுக்கலான்ட்டு படுத்திருக்கே
சேர் சேரிங்க தோழி செரிங் செரிங் அப்றம் தோழி சொல்லுங்க எ எதை பத்தி பேசுவோ இன்னிக்கி
அ நம்ம வந்து இப்ப நம்ம கடைசியா நம்ம ட்ருப்பெல்லா போயிருப்போல சகோதரி உங்களோட ட்ரிப்போட அனுபவங்கள்ல்லா நம்ம பயிர்ந்துக்லா சகோதரி நம்ப
ஆ நானு வந்து மன்னிக்கவு இந்த வாட்டி நா ட்ரிப்பு போகல
ஆ என்ன சகோதரி இதுக்கு முன்னாடி நீங்க போயிருப்பீங்ளா பொதுவா இது முன்னாடி நீங்களா எப்ப வேணாலு போயிருப்பீங்க அந்த மாதிரி
ஆமா ஆமா நானு வேளாங்கண்ணி போயிருந்தே நாகப்பட்டனோ அது வந்து நெறைய வெ வேண்டுதல் இருந்தது அந்த வேண்டுதல் எல்லாமே ஒரு ரெண்டு மூணு வருஷமாயிடுச்சு போகவே இல்ல அதனால போய் வேண்டுதல்லா பண்ணணும்னு சொல்லி ட்டு வேண்டுதல் பண்ண போயிருந்தோ ஸ் சகோதரி உஹ்ம் அது நாங்க போனது வந்து விடிய காலையில நாலு மணியு அஞ்சு மணிக்கு போய் சேர்ந்தோ சகோதரி அப்புற போன ஒடனேுமே வேண்டுதல ஆரம்பிச்சுட் து அந்த முட்டியில நடக்கிறது அந்த மணல்ல அது வந்து ஒரு ரெண்டு கிலோ மீட்டர் ரெண்டரை கிலோமீட்டர் இருக்குங்க அது வந்து ஹ பிரேயர் இது ஜமம் பண்ணிட்டு நம்ம வந்து முட்டையால நடந்துட்டு அது புல்லா முடிச்சுட்டுங்க அது ஒரு ஆயிடுச்சுங்க அதுக்கு காலையில ஒரு ஏழரை மணி அப்டி ஆயிடுச்சு அதுக்கப்புற வந்து அங்க போய் மொகல்லா கழுவிட்டு டீ எல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புற தா அந்த கடற்கரைக்கு போனோம் தோழி
சேரிங்க சகோதரி நா நாங்க வந்து சகோதரி நாங்க வந்து அதிகமா அம்மா வந்து அதிகமாக வந்து சமயபுத்துக்கு வேண்டுவாங்க சகோதரி நாங்க கோவில்னு போனாலே வேண்டுதலுக்காக தா சகோதரி
சமயபுரிய மாரியம்மா ஆஹ்
சமபுறத்துக்கு தா சகோதரி எவ்ளோ ஒரு அம் கிட்டத்தட்ட ஒரு இருபது தடவைக்கு மேல சமயபுரம் போயிருக்கு சகோதரி நானு அதுக்கப்புற வந்து ‌‌‍ ஸ்ரீரங்கம் இருக்கு சகோதரி ஸ்ரீரங்கம் வந்துட்டு ஒரு நாலஞ்சு தடவ போனோ சகோதரி ஆனா அதுல வந்துட்டு நாங்க வந்து மதிய நேரம் நாங்க போன நாளா சகோதரி நாங்க சாமிய பாக்க முட்ல நட சாதிடாங்களாமா செரி வெயிட் பண்ணி பாக்கலான்னு பாத்தோம்னா சகோதரி கியூ வந்துட்டு அது இருக்குமாட்டுக்கு ஆயிரத்துக்கு மேல மக்கள் நி்ப்பாங்களாட்டுக்கு இதுலா நம்ம பானம் இதுல நம்ம போனோம்னா பாத்துட்டு வரதுக்கு எப்டி நைட் ஆயிரு அதனாலவந்து வேண்டாம்னு சொல்லி வெளியவே சாமி கும்புட்டுட்டு வந்துட்ட சகோதரி
ஏனா நீங்க நெறைய டைம் போனதுனால வந்து சாமிய நெறைய டைம் தரிசனம் பண்ணிருப்பீங்க இல்லியா
இல்ல சகோதரி நாங்க வந்து சமயபுரத்தில் தா சகோ நாங்க மொத மொத சமயபுரத்துக்கு தா போய் தரிசனம் பண்ணுவோ சகோதரி செரி வர வழிதான ஸ்ரீரங்கம் போனதுல செரி ஸ்ரீரங்கத்தையு பாத்துட்டுபோலான் சகோத்ரி ஒ ரெண்டு மூணு தடவ வந்து எங்களால சாமி வந்து பாக்க முட்ல சகோ அப்டி ஆனால ஒரே ஒரு தரவ மட் நா இவ்ளோ இத்தன் நாள் வந்துட் வந்துட்டு போயிட் போயிட் இருக்போ சாமியே பாக்க முல்ல அதனால லயன்ல பிக் பண்ணி தரிஸ் ச்சனா பண்ணிட்டு போலான் சொல்லி ஒரு தரவ மட்டு நல்லா சாமியு நல்லா நல்லா தெளிவா பாத்துட்டு வந் சகோதரி நாங்க நாங்க அடிக்கடி சமயபுரம் தா சகோதரி நாங்க பிளான் போட்றதே சமயபுறத்துக்கு தா
ம் ம் ம்
சமயபுரத்துல மட்டு சகோதரி நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மண் நேர அஞ்சு மண் நேரன் ஆனா கூட நின்னு சாமி பாத்துட்டு நல்லா தரிசனம் பண்ணிட்டு தா சகோதரி நாங்க வரு
அது எங்க அங்க வெறு சாமி கோயில் மட் ட்டு இருக்குங்ளா இல்ல கொளோ அந்தந்த அந்த மாரி எல்லா இருக் க்கிங்ளா
திரி அங்க வந்து ஆறெல்லா இருக்கு ஸ் சகோதரி நீங்க வந்து மொட்டை அடிக்கிறாங்க இல்ல சகோதரி மொட்டை அடிக்கிறது பூ முடி அப்படி இருக்குவங்கள சகோதரி ஒரு ர ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்திங்னா சோ ஒரு ஆரேழு வர்ஷத்துக் முன்னாடி பாத்திங்னா சகோதரி வந்தா அவ் அந்த வெட்ட வெளி இருக் த சகோதரி ஆத்துக் ஒரமா மொட் ட்டை அடிச்சிட்டு ஆத்துல வந்து குளிச்சிட்டு நம்ம போயிக்லா சகோதரி போய் ட்ரெஸ் சேஞ்லா பண்றதுக்கு ஒரு அற இருக்கு ச கோதரி அங்க டிரெஸ் சேஞ் பண்ணிட்டு நாம்ம சாமி பாக்க போலா சகோதரி இப்ப என்ன பண்ணிட்டாங்னா ஒரு மூணு வருஷத்துக் முன்னாடி நா போயிந்தே சகோதரி அப்ப என்ன பண்ணிருக்காங்னா வந்துட்டு இப்ப மொட்டை அடிக்கிறதுக்குன்னு மேல மொட்ட மாடி இருக்கு சகோதரி அது ஒரு பெரிய ஹால் மாரி இருக்கு சகோதரி அதுல வந்துட்டு ஒரு அம்பது பேத்துக்கு மேல வந்து டோக்கன் வைஸ் வந்துட்டு உக்காந்துருக்காங்க
ஆ ஆ ஒரே டைம் அம்பது மொட்ட போட வைக்கவாங்கன் நெனைக்கிறே
ஆமாங்க சகோதரி ஒரு அம்பது அம்பது அம்பது ஆளுங்க மொட்டையடிக்கிறவங்க சகோதரி அதுல பாத்தீங்னா ஒவ்வொரு ஆளுங்களுக் கு ஒவ்வொருத்தங்க சகோதரி அது செரியான அந்த ஹால்ல இருக்கல ஆயிரத்துக்கு மேல பேர் உக்கார்லா அந்த மாரி இருக்குது அப்புறோ மொட்டை எடு மொட் எடுத்துட்டு சகோரி நம்ம வந்துட்டு கீழே வந்தோம்ன பொம்பளைங்களுக்கு தனி ஏ வந்துட் ட்டு ரெஸ்ட்ரூமு இந்த கு ட்ரெஸ் மாத்துறது எல்லாமே தனி ஆஹ் எல்லாமே அஹ் தனியா இருக்கு சகோதரி அஹ் ஆம்பளைங்களுக்கு பசங்களுக்கு தனியா இருக்கு சகோதரி நம்ம டிரெஸ் மாத்திர எல்லா பண்ணிட்டு நம்ம போய் சாமி தரிசன இப்ப வந்து ஓளவுக்கு நீட்டா கட்டிருக் சகோதரி நாங்க போம்போது யோட கொஞ்ச பராமரிப்பு வேல நடந்ததுனால வந்துட்டு ரொம்ப தூர சுத்தி நாங்க சாமி பார்த்தீங்களா இந்த தருவானா நீட்டா இருக்கும்ன்னு சொல்லியிருக்காங்க நாங்க இன்னு போகல சகோதரி கட்னதுக்கு அப்பற என்ன நாங்க போய் பாக்கல அதே மாரி சகோதரி நாங்கள் அதுக்கப்பற திருப்பதி ஒரு நாள் நா வந்து பன்னெண்டாவது படிக்கும்போது சகோதரி திருப்பதிக்கு நாங்கள் ஒரு நாள் போயிருந்தோ திருப்பதிக்கு போகும்போது அப்டிதா சகோதரி வரு நாள் நாங்க இங்கிருந்து போறதுக்கு எங்களுக்கு ஒரு மண் நேர ஒன் டே புல்லா ஆயடுச்சு சகோதரி நாங்க வந்து நைட்டு பதினோரு மணிக் கீர்ன சகோதிரிப் காலயில விடியறு கால பாத்தீங்கன்னா ஆறு ஆடைக்கு தா சகோதரி நாங்க வந்து திருப்பதிக்கு போனோ திருப்பதிக்கு போனதுமே வந்துட்டு அங்க ஸ் சரி ரூம் எடுத்து போயிருந்தோ சரி ஆனா திருப்பதி ரோடல்லா பாத்திங்கன்னா சகோதரி அந்த ஊர்ல்லா வந்துட்டு ஒரு பேப்பர் ஒரு குப்பை இருந்த கூட ம மக்கள் கூட்டிக்கிட்டே இருக்காங்க அவ்ளோ
சுத்தமா இருக்குது ஆமா கோயிலு ஸ்தலம்ன்றதுனால ஆஹ்
சகோதரி கோயில் கிட்ட மட்டு இல்ல பொதுவாவே அந்த ஊர்ல ஒரு ரோட்ல குப்ப இல்ல கூட்டிட்டே இருக்காங்க
ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற குப்பையே எடு க்குறதுக்
ம கண்டிப்பா சார் நம்ம ஊர்ல இருக்கிற குப் ப்ப புல்வெளி எல்லாமே காத்து கீதும் மழ கீதம் அடிச்சு அதுவா தானா போனதா சகோதரி அது வரைக்கு எடுக்கிறதுக்குன்னு சொன்ன மாதிரி ஆளுங்களு தனியா இல்ல சகோதரி ஆனா வந்து இங்க வந்து நான் இருக்கிறது கொஞ்ச கிராம பகுதி தா சா சகோதரி ஓரளவுக்கு ரொம்ப கிராமம்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நிக்கயமா இருக்கு சகோதரி ஆ ஆமா ரொம்ப வந்து நகர்ப்புறமு இல்ல தி ஓரளவுக் தா சகோதரி இருக்கு ஆனா ஆனா இ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சகோதரி குப்ப எடுக்கிறதுக்கெல்லா வாரத்துக்கு ஒரே நாள் தா வராங்க நா வந்து அம்மா வீட்ல இருந்து நா புல்லாவே படிச்சது வளர்ந்தது எல்லாமே வந்து நகரம் தா சகோதரி நானு அங்க டெய்லியுமே குப்பக்காரங்க வருவாங்க நோ ரோடு வந்து சுத்தோ இல்ல ஒரு குப்ப எதா ரொம்ப அன்கிளீனா இருந்துச்சுன்னா ஒடனே கூட்டுறவங்க டிச்சி அல்றவாங்க எல்லாமே வந்து பண்ணுவாங்க சகோதரி வந்துட்டு ஆனா அங்க இருந்து நா வளர்ந்து வந்தது இருக்கு இங்கே வந்து இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சோ செட் ஆகறத கொஞ்சோ நாள் ஆயிடுச்சு சகோதரி எனக்கு ஆஹ் அதே மாரி நா வந்துட்டு இந்த சே சேலம் பக்கத்துல நீங்க இதுக்கு போயிருக்கீங்களா ஆயிரத்த எட்டு சிவன்னு ஒரு கோயில் ஃபேமசான கோயில் இருந்து
ஆமா ஆமா சொல்லிட்டு இருக்காங்க வந்து ரொம்ப இதான அறிமுகமானது ரொம்ப பிரபலமானதுன்னு சொல்லியிருக்காங்க ஆஹ்
சகோதரி அது வந்து சிவன் வந்து ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு லிங்கம் இருக்கு சகோதரி நீங்க வந்து கீழே நீங்க பாத் நீங்க அப்டி நடந்து போற நீங்க அப்டி நீங்க வந்து ஆனா படிக்கெட்டெல்லா இல்ல சகோதரி ஆனா நீங்க சருக்கு பாதமாங்கள மேல மேல மேல மேடாதா போகு மலை மேல ஏற மாரி உங்களுக்கு பீல் இருக்கு லைனா போற வழி எல்லாமே சிவன் தா சகோதரி நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆயிரத்த பெரிய லிங்க இதோட சேத்து ஆயிரத்தெட்டு சிவன் இருக்கு சகோதரி அங்க நீங்க போனீங்ன்னா மாரியம்மன்ஸ் மாரியம்மன்ஸ் மாரியம்மன் கோவில்லு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் செல அதுக்கப்பற வந்துட்டு விநாயகர் சில அதுக்கப்பற வந்து சரஸ்வதி லட்சுமி அதுக்கப்பற வந்துட்டு பாத்தீ ங்க அந்த பழனி முருகன்ற வரல சகோதரி முருகன்ல வந்து ஆறுபடை முருகன்னு சொல்லுவங் ஆறுபடை முருகனு ஆறுபடை முருகோ இந்த ஒரே லைன்லேயே இருக்கு சகோதரி அந்த ஒரு கோயிலுக்கு மட்டு நீங்க போயிட் திங்னா எல்லா சா
ம் ஒன்னா குடும்புடு ஆமா ஆமா வணங்குன மாரி ஆயிடு
ஆ பெரிய கோவில் சகோதரி நீங்க வந்து அங்க நீங்க சேலத்துல எறங்கி இப்புடி வந்துட்டு நீங்க ஒரு காலேஜ் த்தி ஒன்னு போகுது சகோதரி விநாயக மிஷின்னு ஒரு காலேஜ் இருக்கு சக் கோதரி நீங்க அங்க அங்க வந்து சொல்வாங்க ஒரு பயர் ஒரு கொண்டலாம் பட்டி ஒரு பைபாஸ் இருக்கு சொல்றாங்க பைபாஸ்ல நீங்க இறங்கீட்டு அப்புடி ஆயிரத்தி எட்டு சிவன் கோயிலுக்கு போறது எந்த பஸ்சு நீங்க கேட்டீங்ன்னா அவங்களே சொல்லுவாங்க கோயிலுக்கு முன்னாடி எறக்கி விட்டுர்றாங்க அந்த முன்னாடி இருந்து உள்ளே கொஞ்சோ நடந்து போனீங்ன்னா கறிகோழி ஸ்டாட் ஆயிருது உங்களுக்கு தேவையான பூஜை பொருள் எல்லா இங்கேயே கீழே வாங்கிக்கிறு மேல போனிங்ன்னா அந்த அளவுக்கு கடைங்கள இல்ல சகோதரி எல்லாமே காட்டு வழி பாதைங்களா நீங்க இனஸ் ஸ்டட்பண்ணி மேல முடியர வரைக்கு நீங்க நல்ல சாமியே தரிசன பண்ணிட்டு பாத்துட்டு வரதுக்கு உங்களுக்கு ரெண்டு மண் நேரத்துக்கு மட்டு ஆனா கூட்டல இருக்காது பத்தாகுறைக்கு நீங்க நடந்து போய் ஒவ்வொரு சாமியா இந்துட்டு வரதுக்கே ரெண்டு மண் நேர ஆயிரு ஆனா சூப்பரா இருக்கு சகோதரி அதெல்லா பழங்காலத்து கோவில் மாதிரி நல்லா எழில நல்லா வந்து சிறப் மிகுந்த கோயில் மாரி இருக்கு சகோதரி ஏனா சூப்பரா இருக்
ஆமா எங்க வீட்ல வந்து ஏ அங்கங்க போறேஸ் சொல்லுவாங்க மே ஆ ஆ வேல விஷ்யமா போறேனு சொல்லுவாங்க ஆனா எ ஒவ்வொ ஒவ்வொரு எடத்துக்கு போவும்போது அங்க இருக்கிற கோயிலுகள எல்லா கண்டிப்பா போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவாரு இவரு மட்டு
சகோதிரி ஆனா குடும்பத்தோட போன அதா சகோதரி நல்லா இருக்கு இந்த மாரி ஒரு கோயிலுக்குள்ள விசேஷமான ட ஆனா வந்து நார்மல் டேஸ்ல போனீங்க நீங்க கொஞ்சோ நல்லா பாக்கலா சகோதிரி சிவன் ராத்திரி டைம்ல சிவனுக்கு உகந்த நாளுங்கறது அப்ப ரொம்ப கூட் ட்டமாருக்குங்ளாட்டுகு சகோதரி ஆமா சகோதரி அதே மாரி பாத்தீங்கனா இந்த சேலத்துலருந்து ஆத்தூர் போற லைன் கள்ளக்குறிச்சியில முத்துமலை முருகன் கோவில்னு இப்ப புதுசா கூட கட்னாங்க பாருங்க கட்டி ஒரு ஆறு ஏழு வருஷ் தா இருக்கு அந்த கோயிலு கேள்விப்பட்டிருப்பீங்கனு நெனக்கிறே சகோதிரி அந்த கோயிலுக்கு அந்த அந்த கோயிலுக் கு நாங்க ஒரு தடவ குடும்பத்தோடவு போனோ சகோதிரி நா வந்து என் தோழி கூடவு போனே சகோதரி நாங்க கட்ன புதுல மொத மொத போனோ சகோதிரி ஆனா அந் த கோயிலுமே நீங்க முருகன் பாத்தீங்கனா தமிழ்நாட்ல மூணாவது எடமோ ரெண்டாவது எடமோ செலயோட உயரத்துக்கு வந்துட்டு அது அந்த முருகன் தா ரெண்டாவது எடத்துல இருக்குங்கிற மாரி சொன்னாங்க ஆஹ் நீங்க வந்து ரோட்டுக்கு முன்னாடி இருந்து பாத்தாலு பாத்தாலே செல வந்து அவ்ளோ அற்புதமா காட்சியளிக்கு செரி பாத்தாலே நமக்கு ஒரு அப்டியே ஒரு பக்
இது வந்து ஜப்பானுக்கு அடுத்தது நம்ம இந்தியால இது இந்த எடோ குதிலிங்
ஆஹ் ஆம் ஆஹ் ஆமா சகோதரி ரொம்ப பெரிய செல சகோதரி அது இப்ப வந்துட்டு நாங்க வந்து நாங்க மொத மொத போகு போது கொஞ்சோ வேலப்பாடெல்லா நடந்துட் ருக்கு சகோதிரி ஆனா இப்பப் பாத்தீங்கனா வந்துட்டு கோயில் நல்ல நீட்டா கட்டி நல்லா டெக்ரேஷன்லா பண்ணி சூப்பரா இருக்கு
உம் உம் உம் ஆனா அது பா பாக்கணு ஆச தா ஏன்னா இவுங்க சொல்லி இருக்காங்க நெறையா டைம் எங்க வீட்ல இந்த ஜப்பான்ல இருக்கிற மா ரியே முருகர வந்து இங்கே வெச்சிருக்காங்க
ஆமா சகோ நீங்க வந்து ஆனா நீங்க வந்து நீங்க மா சே சேரி சகோதரி நமக்கான நேரம் முடிந்து விட்டது வேறொரு அழைப்புல இத பத்தி தொடர்ந்து நம்ம பேசலா சகோதரி நன்றிங்க சகோதரி